ஹலோ
அஹ் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கேங்க நீங்க
ஆஹ் நல்லா இருக்குறேன் எல்லா எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவிங்க நான் வந்து இப்போ நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு உணவு ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு ஒரு ஒரு ஒரு திடீர்னு ஒரு தோணல் அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோட நண்பர்களிட்ட கேட்டு பாத்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாரி மா மாடு வந்து இப்போ வளர்த்தலா அப்படி மாரி சொன்னாங்க நான் செரி மாடு கே ச செரி ஓ அவங்கிட்ட சில ட டவுட்டுலா கேட்ட போய் எப்படி வளர்த்துறது இப்படி இடமில்ல அப்படின்னு கேட்டா அவங்க வந்து இந்த மாரி நீங்க வந்து குத்தைக்கு வாங்கிக்கலா வா எடுத்துக்கலா இல்லைன்னா நம்ம உங்க ஏரியாவால ஏதாவது ஃபிரீயா லேண்ட் இருந்ததுன்னா அங்க ஓனர் கிட்ட கேட்டுட்டு நீங்க அங்க மாடு கிடு வேணா கட்டி மேய்ச்சிக்கலா அப்புறோ அதுக்கு மத்தியானம் மாரி இந்த மெயிடேன்னன்ஸ்ல்லா ரொம்ப கம்மி தான் அது போக வந்து அந்த எருவு வந்து உங்களுக்கு வந்து உரமா வந்து எடுத்துக்குவாங்க காட்டுக்கு போட்டுக்கலா மரம் தென்ன மரங்க இந்த மாரி காட்டு காடுகளுக்கு தோப்புகளுக்கு இதுக்கெல்லா வந்து உரமா யூஸ் பண்ணிக்கலா அந்த மாரிலா சொன்னாங்க செரி நானும் வந்துட்டு ஆஹ் சந்தையில போயிட்டு எங்க ஊரு தெரிஞ்ச பக்கத்துல மா மா சந்தைய எல்லா இருக்கு ஹ அப்ப அதுக்கு மாட்டு சந்தை வந்து எங்க ஊர்ல இருந்து கொஞ்சோ ஒரு அம்பது கிலோமீட்டர் தள்ளி போகணும் அங்க போயிட்டு நான் ஒருஎட்டு விசாரிச்சோ மாட்டு வந்து மாடு விலையெல்லா வந்து ஆஹ் ஒவ்வொரு மாடும் அறுபதாயிரம் எழுவதாயிரமே சொன்னாங்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஆஹ் பணம் கொடுத்து மாடு வாங்கணுமான்ட்டு மறுபடியும் நண்பர்களிட நண்பர்களிடத்துல பேசி பாத்தேன் அவங்க
ஓக்கேங்க அவங்க என்ன சொன்னாங்க
அவுங்க வந்துட்டு செரி நீ அந்த அளவுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு கண்ணுக்குட்டி மாரி வாங்கிக்கோ ஆனா வந்துட்டு ஒரு ஒன் இயர் ரெண் ஒன் இயர் இல்ல ரெண்டு ஒரு வருஷம் இல்ல இரண்டு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு வந்து கொஞ்சோ எதிர்பாக்க முடியாது எதிர் பாக்க முடியாது ஆனா வந்து அந்த ரேட்டில வந்து கண்ணுக்குட்டி வாங்கினா இப்போ நம்ம உன்னோட இது எவ்வளோ பணம் வச்சிருக்கே அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு ரெண்டு லட்சரூபா வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொன்னேன் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்துட்டு நீ கண்ணுக்குட்டி மாதிரி வாங்கனீன்னா ஒரு பெண் கண்ணு குட்டி மாதிரி வாங்கினீன்னா ஒரு அஞ் சா நாலு ஒரு ஆறு ஏழு கன்னுக்குட்டி வாங்கலா அந்த இதுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரேட்டில ஆனா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீ அவனக்கு பால் தலை இது இருக்க அது இந்த வளர்த்தறக்கு மட்டுமே வந்து இது ந நேரம் எடுத்துக்க விட்ட அந்த ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கும் அதுக்கப்புறோ தான் ஒனக்கு வந்து ட்டு மாட்டுக்கு இது ஊசி போடுவாங்க அப்புறோ குட்டி பால் இந்த மாதிரி வந்து நீ தொடங்க முடியும் அப்படினாங்க இப்ப அந்த மாதிரி இப்ப இதுதான் இருக்கு ஆ அந்த மாதிரிதான் சொன்னாங்க எனக்கும் அது கொஞ்சோ கேக்றக்கு ரெட்டா த இருந்துச்சு ஏன்னா இப்ப நான் வேற வேல பாத்துட்டு இருக்கேன் இது வந்து அ கூட தான் த திக மாரி பண்ணலான்ட்டு இருக்கே அதனால எனக்கு செரி ஒரு ஒன் ஒரு வருஷத்துக்கு வந்து கன்னுக்குட்டியில் வாங்கி வச்சு வளத்துவோம் எனக்கு சுற்றி நெறைய தோட்டங்கள்லா இருக்கு அவங்க கிட்ட அவங்க மாடுல வச்சுருக்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நம் மாடுகளையும் அங்க கட்டிக்கலா அவங்க அதனால எந்த பிரச்சனையும் இங்க கிடையாது அதனால அது பண்ணலான்ட்டுருக்கேன் உங்களுக்கு அத பத்தி ஏதாவது ஐடியா உங்களுக்கு எதை பற்றி ஏதாவது தெரிஞ்ச ஐடியா இருந்தா சொல்கிறீங்களா கொஞ்சோ
மாடு வந்து பாத்தீங்கன்னா நா ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும் போது வீட்டுல வச்சிருந்தாங்க மாடு அதுக்கப்பறமா பாத்தீங்கன்னா எங்க இருதும் கிராமந்தா இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமா இப்போதைக்கு மாடுகள் கெடையாது ஆனா வந்துட்டு வீட்டு மாடு ஒரு நாட்டு மாடு அப்டிங்க போது அது அதுல வரக்கூடிய பால் வந்துட்டு ரொம்பவுமே நல்லதும் கூட அது நம்ம வீட்டு யூஸ்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிலா பட் அது மட்டு இல்லாம உம் நல்ல சுத்தமான பால் அப்டின்னு தெரிஞ்சா நெறைய பேர் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஏன்னா பொறந்த குழந்தைகளுக் குல்லா நல்லா சுத்தமான பால் தா குடுக்கணு அப்டிங்கிற மாரி இல்லா இருப்பாங்க ஏன்னா மிக்ஸ் பண்ண பால் ஆகாது ஒரு மாட்டு பால் குடுக்கணு அந்த மாரி எல்லா சொல்லுவாங்க அப்டியெல்லா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது மாரி வாங்கி வீட்ல வச்சு வளத்து அதுல வரக்கூடிய பால்ல சேல் பண்ணி நம் ம வந்துட்டு ஒரு இன்கம் வந்து நல்லாவே ஸ்டேபிளான இன்கம்னு சொல்லலா இது ம் இது வந்துட்டு நம்மள ஒண்ணு ஏமாத்திடாது கண்டிப்பா ஒரு நல்ல இன்கம்மா தா இருக்கு அவங்க சொல்ற மாரி நீங்க அந்த கண்ணு குட்டி அந்த மாரி கூட வாங்கி வீட்டுல வச்சுட்டு நீங்க அத ஒரு பிஸ்னஸ் மாரி கூட மெய்ண்டைன் பண்லா உண்மையாவே வந்து டு அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தா நீங்க ஒரு மாடு வாங்கலான்னு நினச்சத வன்ட்டு ஒண்ணுல இருந்து வரக்கூடிய எர்னிங்ஸ்ஸ வச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வாங்கி நீங்க ஆ நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ்ஸ மூவ் ஆன் பண்லா வேற ஏதாவது ஒரு சின்ன வேல பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஆஃப் ஸ்கே போய்ட்டு இருக்கீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட நீங்க வேல பாத்து இதுக்கான எஃபர்ட் போட்டீங்கன்னா நீங்க இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போலா ஒரு மாடுங்குறது ரெண்டு மாடாகலா ரெண்டுங்கிறது இருவது ஆகலா ஒரு மாட்டு பண்ணை அந்த மாரி கூட வச்சி நீங்க ஒரு பிஸ்னஸ நல்லா மூவ் பண்ணலா எதுவா இருந்தாலுமே நம்ம ஒரு ஆர்வத்தோட நம்ம ஒ ஒரு இய ஒய முழு அர்ப்பணிப்போட ஒரு வேலைய செஞ்சோம்னா கண்டிப்பா அதுல வெற்றி அப்டிங்கிறது வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு அது இல்லாம பால் அப்டிங்கிறது உண்மையாவே ரொம்பவே முக்கியமான விஷ்யங்கள் கடையிலல்லா வ பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட் பால் எல்லா பவுடர் தா அப்டின்னு சொல்றாங்க பியூர்லி பவுடர் தான்னு சொல்றாங்க உம் அதெல்லா ரொம்பவுமே வேஸ்ட்டு கொழந்தைகளுக்கு கொடுத்தாலு ஒரு எனர்ஜியு இல்ல இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப்ப வந்து ட்டு லீட் பண்ணணு அப்டினு நெனச்சாங்கன்னா இந்த மாரியான இதுக்கு தா ரிவர்ஸ் ஆய்ட்ருக்காங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு அந்த மருந்து தெளிக்காத பழங்கள் காய்கறிகள் இந்த மாரி நாட்டு மாட்டுப்பால் வீட்டிலயே வச்சு வளக்கக் கூடியது பண்ணையில ஒரு மாடுகள் இருந்தாலுமே அதுல வாங்காம வீட்ல இருக்கக்கூடிய மாட்லருந்து தராங்கன்னா அத வாங்குறக்குனே நெறைய கஸ்டமர்ஸ் இப்ப வில்லிங்கா இருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம வந்துட்டு இந்த மாரி ஒரு பிசினஸ்ல இன்வால்வ் ஆயி நம்ம வந்துட்டு ஒரு என் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு பண்ணோம்னா கண்டிப்பா தாராளமா அதுக்கான வரவேற்பு நல்லாவே இருக்குன்னு நா சொல்லுவே
கண்டிப்பா நா நா நண்பர்கிட்ட நண்பர்கிட்ட பேசின அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜெர்சி மா அது ஜெர்சி மாடு மாரி வாங்காத ஆனா அது உனக்கு பால் நெறைய குடுக்கு நாட்டு மாடு வாங்குனீன்னா அது வந்து ஒரு காலையில ஒரு மூணு லிட்டர் அது குல அது குட்டி போட்டு பால் கறக்கக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்துட்டு காலைல ஒரு ப ப நல்லா ப நல்லா நம்ம நல்லா அதுக்கு வந்து ப ப பேர் என்னது சா சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா பச்ச புல்லு இந்த வைக்கோல் மாரி இல்லாம இந்த காஞ் ச மாரி இல்லாம பச்ச புல் அந்த மாரி இல்ல மழ புல் வந்து காட்டுல போடுவாங்க அது வெட்டி போட்லா ஆ அதுக்கு அப்புற நல்லா கரட்டான தீவனோ அந்த தண்ணி தண்ணில பாதிங்கன்னா நீங்க இத மாட்டு தீவனல்ல கரட்டா போட்டு நல்லா இது பண்ணா போது நாட்டு மாடே பாதீங்கன்னா காலையில காலையில ஒரு ஃபைவ் அஞ்சு லிட்டர் அப்புற சாய்ந்தர ஒரு அஞ்சு லிட்டரு மாரி பால் குடுக்கு நீ ஜெ ஜெர்சி வந்து நீ பால் அதிகமா குடுக்குதுன்னு நீ ஜெர்சிக்கு போ வேண்டா ஏன்னா நாட்டு மாட்டு பாலுக்கு அது வந்து ஏ அந்த ஜெர்சி மாரி பால்லா மாட்டு பால்லா பத்தீங் ஏ ஒன் கிரேட் அப்டிங்கிறாங்க ஏ டூ கிரேடு தா வந்து நாட் ட்டு மாட்டு பாலோட கிரேடா அந்த கிரேடுல்ல பால் தா வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லது கூட ஒடம்புக்கு அதுல செய்யற நெய் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்டின்னாங்க அதுல வர்ற ஃபேட்டும் கூட ரொம்ப ஒடம்புக்கு நல்ல ஃபேட்டா தா இருக்குமா அதனால நீங்க வந்து நாட் பாத்து வாங் நாட்டு மாடா வாங்க்கோ நாட்டு மாட கண்ணு குட்டி வாங்க்னா வெலையு கம்மியா இருக்கு ஆஹ் இப்ப பதனஞ்சாயிர உன்னய வந்து இது கேட்டு வாங்களா வாங் பின்னாடி வளர்த்துறீனா என்ன அது பெருசானதுக்கப்பற அது கரட்ட பால் கறக்குற டைம் வந்தக்கப்ற நல்லா தீவனம் எல்லா போட்டு கட்டாவ் தண்ணி தண்ணி குடுக்குறது கரெட்டா தண்ணி குடுக்கணு அதுக்கு தண்ணியில வந்து நல்லா நல்லா இ இது அதிகமான பே பேரென்னது ஆ நெறைய இது இருக்கே அதுக்குன்னு மாட்டு தீவனங்கள் நெறையா இருக்க இந்த குச்சி ஒரோ இந்த ப மல்த தவுடு புண்ணாக்கு இதெல்லா கலந்துக் குடுக்கணு அந்த மாரி தேங்கா புண்ணாக்கு இத மாரி கலந்து குடுத்தோம்னா கோ நார்மலா மூணு லிட்டுரு கறக்கற மாடு டு அஞ்சு லிட்ரு கால்ல அஞ்சு லிட்ரு ஈவினிங் ஒரு அஞ்சு லிட்ரு கறக்கு அப்புற அஞ்சு மாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கா அஞ்சு மாட்டுன்னு பாத்தீங்கன்னா கால்ல ஒரு இருவத்தஞ்சு லிட்ரு ஈவினிங் ஒரு இருவத்தஞ்சு லிட்ரு அந்த மாரி வரு அப்டினாங்க சோ பாலே உனக்கு சொசைட்டிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் சொசைடிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் வந்து வெளியே நாப்பத்தஞ்சு ரூவா அம்பது ரூவாய்கு விக்கிறாங்கன்னா அங்கப்பொ சொசைடில முப்பரூவா முப்பதஞ்சு ரூவாய்கு எடுத்துகு வாங்க
உம்
ஹாஸ் சோ அதனால நல்லா இன்கம் இருக்கு அப்டின் மாரி அவ நா நண்பர் சொன்னாரு ஸோ அதனாலய நா நாட்டு மாடே வாங்கலான்ட்டு ஒரு முடிவில இருக்கே நீங்க இந்த நாட்டு மாடு வே நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா இல்ல ஜெர்சி ஜெர்சி ஆனா பால் அதிகமாக குடுக்குங்கிற மாரி வந்தவரு என்கிட்ட சொன்னாரு ஆனா அந்த பால் வந்து அவ்வளவுக்கு உனக்கு வந்துட்டு நல்லாதா இருக்கு அந்த பால் தப்பு சொல்றகில்ல ஏன்னா நம்ம வளத்துற இடம் பாத்தீன்னா ரொம்ப ஹைஜீனிக்காவு ரொம்ப நல்லத்த சுகாதாரமான அந்த மாட்டு பாலு நல்லாதா இருக்கு அதனால ஆனா நம்ம நாட்டு மாட்டு ஒரு பா பாதி அளவுக்கு வந்து அது அ நா இது பண்ண முடியாது அப்பிடிங்கற மாரி சொன்னாரு. ஈக்குவல் பா நம்ம நி-நிகரா இருக்காது ரெண்டுமே அப்பிடிங்கற மாரி சொன்னாரு.
அதுதா நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தா. நாட்டு மாட்டு பால் வந்து ரொம்ப நல்லது. ஜெர்சிங்கறது வந்து பிசினஸ்க்காக ஒரு பண்ண வச்சி அடுத்தடுத்த லெவல்க்கு அவுங்க போறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மத்தபடி ஒரு வீட்டு கொழந்தைகளுக்கு நம்ம வீட்டு கொழந்தைகளுக்கு நம்ம எப்பிடி தரணுமோ அந்த மாரி எல்லாத்துக்கு தரணும். ஆனா வந்துட்டு ஒரு பிசினஸ் வைசா பாக்கும்போது யாருமே வந்து இத பிரிபர் பண்ண மாட்டாங்க இல்லிங்களா. நீங்களே ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கலானு நனைக்கும் போது இத வச்சி பாத்துட்டு இதுக்கான கஸ்டமர்ஸ் இருந்தாலுமே பட் அதுல வந்து இதுல நாலு லிட்டர் வருதுன்னா அதுல எட் எட்டு லிட்டர் வரும்போது நம்ம அதுக்கு தான நம்ம முதல் உரிமை குடு ப்போ இத வந்துட்டு ஒரு லிட்டருக்கு இப்ப முப்பத்தஞ்சு ரூவாயினா நாலு லிட்டருனா ஒரு பத்து லிட்டரு வந்துச்சுன்னா முன்னூத்து அம்பது ரூவா அதுல வந்து எட்டு லிட்டரு வந்துச்சுன்னா எவ்வளவாச்சு அதுல உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கி இது காலைலியு சாயிங்கால சேத்து ஒரு பத்து லிட்டரு தா வருது அதல இருபது லிட்டரு வருது அப்டிங்கும்போது நம்மளுக்கு எழுநூறுரூவா டபுள் த அமோண்ட் வருது சேம் அதே ஃபுட்டு தா இதுக்கு ப்ரொவைட் பண்ண போறோ அதுக்கு ப்ரொவைட் பண்ண போறோ ஒன்னு பெருசா ஒன்னு அதிகபட் அதிகமாக வந்துட்டு அ ஒன்னு தர போறதுல்ல ஜெஸி இது வந்து இருவது லிட்ரு குடுக்குதுன்னு சொ சொல்ட்டு சேம் அதேதா தர போறோ அப்ப வந்து எந்த எந்த மாரி யோசிப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மைண்டாவு யோசி நம்ம அதுவே பெட்டர் அப்டிதா யோசிப்போ நம்ம இல்லீ
புரிது புரிது
அதுதா அதுனால வந்து ட்டு இப்ப வந்து ஒரு வீட்டு யூஸ்க்கு ஒரு மாடு வச்சி இது பண்றது ஓகே பட் ஆனா வந்துட்டு பிஸ்னஸ்ன்னு பாக்கும்போது அதுதா யாரா இருந்தாலுமே சூஸ் பண்ணுவாங்க பட் அதையு தாண்டி இது வெல அதிகமா இருந்தாலு வாங்கறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க இதுல இவ்ளோ தா வரு இவ்ள நாலு லிட்ரு தா வரு, வந்தாலு இது நம்ம கொழந்தைகளுக்கு குடுத்தா நல்லது அவங்களோட ஆரோக்கிய நல்லா இருக்கு அவங்க பியூச்சர் நல்லா இருக்கு அப்டின்னு நெனச்சு வாங்கக்கூடியவங்க நறைய பேர் இருக்காங்க, அந்த மாரியான கஸ்டமர்ஸ் நறைய கெடைச்சாங்கன்னா எல்லாருமே தாராளமா நாட்டு மாடு இத வாங்கி வீட்ல வ ச்சி அதுக்கான இது என்ன தரணுமோ குடுத்து அத வந்துட்டு எல்லாத்துக்குமே குடுப்பாங்கன்னு நா சொல்லுவே
கண்டிப்பாங்க மேடம், நீங்க சொன்னது ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு நா எ மொத, நா நண்பர்கள்ட்ட பேசி பாத்தட்டு உங்க கிட்ட திருப்பி நா உங்க்கிட்ட பேசுற ரொம்ப நன்றி மேடம்.
ஓகே ஓகே பாய்
பாய்